தோழி காலை வணக்கம் தோழி ஆ நான் நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க ஓகேங்க
நல்லா இருக்கேன் சா
உம் சாப்ட்டேன் தோழி நீங்க சாப் சாப்ட்டீங்களா
இல்லங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்கு போணும் அது போய் தான் சாப்ணும்
அப்டிங்களா சேர் என்ன செஞ்சிங்க வீட்ல சாப்பிட்ட தோழி
நான் கால்ல பசங்களுக்கு கால டிஃபனுக்கு தோசையும் லஞ்சுக்கு இது பிரியாணி த டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் செஞ்சு குடுத்தேன்
ம் சரிங்க தோழி மதியத்துக்கு செஞ்சுட்டீங்களா இனிமேதான் செய்யணுமா
செஞ்சி எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு
ம் சரிங்க தோழி இப்ப இன்னைக்கு பொதுவா ஏதாச்சும் ஆ செஞ்சுட்டே ‌தோழி தோழி காலயில பூரி சென்னா பூரி சென்னா மதியத்துக்கு வந்து சாத சாதோம் முருங்கக்கீர பொரியல் கொழம்பு மட்டும் சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன் பொறுமையா வச்சிகலா
முருங்கக்கீர ரொம்ப புடிக்கும்
உம் சரிங்க தோழி தோழி இப்ப இன்னைக்கு பொதுவான டாபிக் ஏதாச்சும் பேசலாமா மரங்கள் வந்து அதிக மா அழிஞ்சிட்டு வருது ஓகேவா அந்த மரத்துங்கள நம்ம உருவாக்கத்துக்கு என்னென்னல்லாம் பண்ணலாம் எப்டிலாம் நம்ம வந்து வழிமொறை செய்யலான்னு சொல்லிட்டு சொல்லுங்க மியா
கண்டிப்பாக பேசலாம் எப்டினா முன்னெல்லாம் இந்த கேரளா சைடு தெரியுங்களா கேரளா சில நெறைய மரங்கள்லாம் இருக்கும் ஒரு வீடு கட்டணும்னா இப்ப நம்ம எப்டி ஒரு அப்ரூவல் வாங்குறாங்கல ரெண்டு இது மாரி நாங்க அந்த பில்டிங் கட்ட போறோம் அந்த அப்ரூவல் வாங்கல்லையா ஆமா அப்ரூ குடுக்குறதுக்கு முன்னாடி கேரளாஸ் செய்லாம் நீங்க இத்தனை மரத்தை நட்டு இது பண்ணா மட்டும் தான் அங்க அப் ரூலே கெடைக்கும் ஆமா அப்படி ஒரு ரூலே இரு ஆமா வீடு கட்டுற அப்ரூவல் வேண்ணா நீங்க இத்தனை மரம் ஆஹ் ஊனி இது பண்ணி இருக்கணும் அத காமிச்சாதான் அப்ரூவலே குடுப்பாங்க
ஆஹ்
இல்ல ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு பத்து தென்னைமரம் மாது இருக்குங்க
உம்
ஒரு ஒரு பலாமரம் ஒரு தென்னை மரம்மாது கண்டிப்பா இருக்கும் நீங்க அங்குடுலாம் பாத்தீங்கன்னு வச்சு அவுங்க அவ்ளோ தூரம் பாதுகாத்துட்டு வராங்க இப்படி இருக்குமே அந்த ஊரு நெறைய அழிவ சந்திச்சுட்டு வருது
உம் ஆமா இப்ப இப்போ கூட லேட்டஸா வயநாடு பாதிப்புல இருந்துச்சுல்ல உம்
சு அது மாதிரி நம்ப செய்டு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கு எல்லா மரம் செடி கொடி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வயல் வெளி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பிளாட் போட ஆரம்பிச்சு அங்க வீடு கட் வயல் கட்டலாம் அப்டினு இது பண்ண ஆரம்பிச்சு விட்டாங்க
அத நாம்மளாலா முடிஞ்சது என்னன்னா செய்யலாம் எப்புல்லாம் செ செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க தான் தோழி கேட்டு
ஒண்ணும் இல்ல இப்போ ஸ்கூல்ல பிள்ளைங்க கூட மர நடுவிழா சொ சொல்லிட்டு மரஞ்செடி கொடி கொடுக்கறாங்க நம்ம சாப்பிட்டு நம்ம மிச்ச மீதி கொட்டைகள் இதெல்லாம் கூட ஊனி வச்சா கூட அது ஒரு நல்ல ஒரு குரோத்தா வரும் அத நம்ம கவனிச்சு விட்டு வரலாம் இல்ல இது நம்ம மரம் நடலாம் அப்படின்ற நம்மளுக்குள்ளே ஒரு உறுதிமொழி எடுத்துகுட்டு நம்ம நடனும் என்ன சொல்றீங்க
ஆமா தோழி இப்ப வந்து ம மரம் நடடுறதுனால எவ்வளவு நம்மளுக்கு பயன்பாடுகள் இருக்குது இப்போ வந்து ஒரு ஓட்டு வீடு இருக்கு அத சுத்தி மரம் இருக்குது அந்த மரத்தால அந்த வீட்டுல உள்ள அனல் வந்து உள்ள எறங்காது ஒண்ணு நம்மளுக்கு ந இல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் ஆஹ் அதுல சுத்தமான ஆக்சிஜன் நம்மளுக் கொடுக்கும் ரெண்டு மூணாவது வந்து அந்த மரத்தினால ஒரு ஒரு வந்து ஒரு தென்ன மரம் வக்கணும்னா அது தேங்கா நம்மளுக்கு யூஸ் ஆவுது அதுடைய தண்ணி இளநீர் நம்ம குடிக்கிறோம் அதுடைய ஓல அதுடைய கீத்துகள்ல்லாம் எடுத்து நம்ம தொடப்பம் பெருக்கிற தொடப்பமா யூஸ் பண்றோம் எல்லாமே பயன்பாடு இருக்குது அப்ப நம்ம என்ன பண்ணனும் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு மரம் வளர்க்குற ஒரு இதுவச்சு நம்மள லேடிஸ்ஸால முடியாது ஒண்ணுமே இல்ல நம்ம நினைச்சா எதுவேனா செய்யலாம் ஆனா நம்மளால நம்ம ஒரு சின்ன மரத்த நம்ம உருவாக்கி போட்டுட்டு போலாம் ஒரு வீடு வாசல் சொத் சொத்து சுகம் சேர்க்கறது எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்ம வர சங்கதிகளுக்கு ஒரு மரமாச்சு வச்சு விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட் நம்ம யூஸ் சொல்லுவீங்கள பின்னாடி வர ஜென்ரேஷனும் நல்லா இருக்கும் நம்மளும் அதுக்க ஏத்த மாதிரி பயன்படலாம்ல்ல
கண்டிப்பா நமக்கு நோக்க த ஒரு ச
எங்க வீட்ட சுத்தி மரம் தான் இருக்கு இந்த சைடு பாத்தா கீரை மரங்க முருங்க கீரை மரங்க
ஒரு காலகட்டத்துல உம் அதாவது ஒரு கட்டத்துல வந்து கரேண்டே இல்லாம ஒரு சமயம் இருந்தது செரியா ஒரு நாலஞ்சு மணி நேரம் கரண்டே இல்ல அப்படி இருக்கப்ப இந்த வீட்டு சைடுல மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம எதிர் இப்ப கரெண்டே தேவைல வெளியில வர வேற ஆஹ் அணல் வந்து நம்ம தெரியாது மரோ இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்க இதே போ காத்தே போதுங்கர.
ஆமாங்க தோழி இப்ப நம்ம மர. ரோ வளர்க்கறதுனால எவ்வளோ மாசுகள கட்டுப்படுத்தது. அந்த ஆக்சிஜன் வந்து அத வாங்கிக்குது. ம்ச் எவ்ளுவுடைய கெட்ட எவ்ளோ தோட். சோலைகளுக்கெல்லா எவ்வளோ புகைகள் யூஸ் பண். றாங்க. இப்ப வந்து எவ்வளோ பேரு எவ்வளோ ம்ச் இப்ப ஒரு இடத்துல ஒரு குப்ப கொளுத்துறாங்க அதுல எவ்வளோ மாசு வருது. எவ்வளோ காற்று மாசு படுது அது எல்லாமே நம்ம அந்த மர இழுத்துக்குது. அது இல்லாம எங்கெங்கல்லா மரம். வைக்கிறமோ அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு மழையும் வருது. புரியுதுங்களா அப்ப மரோ வச்சாதா நம்மளுக்கு உடைய பயன். படு. மரத்தாலதா நம்ம காத்து தண்ணி எல்லாமே மரத்தாலதா வந்தாகணு. அதே மாரி மரங்க அதி. அதிகமா இருந்துச்சுனால காத்து இவ்ளோ வந்து. வெயில் இவ்ளோ அனல் எடுக்கவே எடுக்காது. அங்கங்க மரம். ச்சோ பாருங்க எல்லா ரோட்டு சைடுலியு ரெண்டு பக்கமும் மரோ. ஒரொரு ஊருங்லா பாருங்களே கிராம சைடுல்லா. இந்த சைடு மரோ இருக்கு இந்த சைடு மரோ இருக்கு புளியா மரோ வேப்ப மரோ அந்தமேரி மரங்க நெழல்லையே நமவே ஒரு ஊருக்கு போறோம்னா கூட அந்த பைக்லப். போம்போதே அவ்வளோ அனல் தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல மரத்த எல்லா மரத்துங்களும் வெட்டிட்டு என்ன பண்றாங்க வெயில் அநியாயத்துக்கு வெயில் அவ்வளோ காயுது. மரத்த வெட்ட வெட்ட முதல் நம்ம ஒரு வீடு கட்டுறனா கூட அந்த மரத்த வெட்டுறதுக்கு நம்ம அலோ. பண்ணக்கூடாது. இப்ப ஒரு சில பேரு என்ன பண்றாங்க அந்த மரோ அவ்வளோ பெரிய வேப்ப மரோ கூட இருக்குதுன்னா அந்த மரத்துக்கு கொஞ்சோ பால்கனில ம்ச் பால்கனி கிட்ட வருது மாரி இருந்துன்னா அந்த மரத்துக்கு வழி விட்டுட்டு அது உள்ள வந்து வக்கிற மாரி வக்கிறாங்க. மரத்த வெட்டக் கூடாதுன்னு. அவ்ளோல்லா செய்யறாங்க. அந்த மாரி நம்ம மரத்த பாதுகாக்கணு தோழி. மரத்தலா நம்மளுக்கு அவ்வளோ பயன்பாடு இருக்குது.
இது வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு இத எடுத்துட்டு போகணுங்கிறதுதா என்னோட எண்ணமே.
உம் ஆமாங்க தோழி. சேரிங்க தோழி. அப்புறோ மதியத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க.
நா என்ன செஞ்ச தக்காளி சாதம் உருளைக்கிலக்கு பொரியல் செஞ்ச.
செஞ்சுவீங்க.
ஆமா பசங்க எல்லா ஸ்கூல் போறாங்க இல்லையா.
உம் உம்ம் எத்தன மணிக்கு நீங்க எழுந்துப்பீங்க தோழி காலையில.
கால்ல ஆறு மணிக். குதாங்க எந்திரிப்ப. மணிக்குதா எழுந்திரிப்ப.
சேரிங்க தோழி. எதாவது நீங்க நீங்க மட்டுமே செய்வீங்களா இல்ல உங்க ஹஸ்பண்டோ இல்ல அஹ பசங்களோ ஹெல்ப். பண்ணுவாங்களா தோழி.
என்ன ஹெல்ப்பண்ணுவாங்க ஹஸ்பண்ட். நைட் லேட்டதா வருவாங்க. ஒர்க்கு முடிச். சுடு ஆனா பசங்க ஹெல்ப்பண்ணுவாங்க ஆனா. உன் வேலையில்ல நைட்டே முடிச்சிடுவா.
சேரிங்க தோழி. நீ எல்லா வேலையும் நைட்டே முடுச்சிட்டு படு. த்திரிங்களா.
ஓஹோ ஓ மாக்ஸ் நைட்டு யூனிஃபாம் வேற எல்லாமே நைட்டே முடிச்சோ கால என்ச்சு கிலம்பர மாரி மட்டும் பாத்துப்போம் சமைச்சிட்டு டக்குன்னு கிளம்புற மாரி பாப்பா பத்தாவது படிக்கிறாங்க ஆனா அவங்களு காடுடக்குனு கிளபணு
சரிங்க தோலி
நம்ப பசங்க எத்தனாவது படிக்கிறாங்க அவங்க ஈவினிங் பாயோவ் கிளாக் வருவாங்க
அப்டிங்களா அவங்க வ வறோம்போது என்ன இப்ப உணவு அவங்களுக்கு கொடுப்பீங்க இப்ப வந்து ஐஜானிக்கா தருவீங்களா
ஆமா சுண்டல் மரி வச்சு வச்சு ஆஹா சுண்டல் இந்த மெரி வச்சு வச்சருவோம் அந்த மாரி குத்துருவோம்
சரிங்க தோலி அது மாரி குடுங்க தோலி அதுவே நல்லதா இருக்கும் நம்ம வந்து கடையில வாங்கி குடுக்குறதோடைய நம்ம செஞ்சு கொடுக்கறது ஆனா நல்லது குழந்தைங்களுக்கும் பின்னாடி வர குழந்த வா வர குழந்தைங்களுக்கு எவ்வளோ ச் இது வருது அதனால நம்ம இப்பத்துல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சாதான் அவங்க பெரிய பசங்கள ஆனா கூட அத சாப்பிட ஆரம்பிப்பாங்க எல்லாமே வந்து ஆஹ எப்டி சொல்றது இயற்கையான பொருளாவே செஞ்சு கொடுங்க செய்யறதுக்கு கஷ்டமா இருந்தா கடையில வாங்கி கொடுத்துட்டோன்னு வைங்களன் அதையே அவங்க பழகம் ஆயிடுச்சுன்னா இப்ப பாருங்க ஒரு தண்ணி குடிக்கதுனால அதிகமா கல் வருதுன்னு சொ சொல்றாங்க அப்பெல்லாம் எங்க இருந்தது அந்த கல்லு இப்ப பாருங்க எங்க பத்தலும் கல்லுன்றாங்க அதுக்கப்பறம் வந்து குடல் இறக்கம்றாங்க அப்புறம் வந்து சிறுநீர் கோளாறுன்றாங்க எதனால இதெல்லாம் வருது நம்ம நல்லா ஃபுட்டு் ஒழுங்கா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்து நல்ல மனநிலைல விழுந்துன்னு வைங்களேன் அதெல்லாம் எதுவுமே வராது ஆனா இப்பகிறா குழந்தைங்க அவுகுக்கு ஒர்க் ப்ரஷர் றாங்க அப்புறம் எனக்கு அந்த ஃபுட்டு் தான் வேணும் இந்த ஃபுட்டு் தான் வேணும் கடையில ஒரு ஹேடு பார்த்துட்டாங்கன்னா டிவியில டிவிலயோ போஃன்லயோ ஏதாச்சும் ஒரு ஹட பாத்துட்டாங்கன்னா அதுதான் வேணும்னு அடம்பிடிக்க இறங்கிறாங்க ஆனா நம்ம அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு முன்னுரிம தரக்க கூடாது சரிங்களா தோலி உஹம் அதுக்கப்பறம் உங்க அனுபவம் ஏதாச்சு பின்ன என்ன செய்வீங்க நல்லா நல்ல சூப்பரா செய்யறது உங்க வீட்டுல சொல்றது டிஷ் எது தோலி
நான்வெஜ் செஞ்சு கொடுப்பேன் ஹ சிக்கன் செஞ்சு கொடுப்பேன் இதெல்லாம் சாப்பிடுவாங்க நாள
ஹம் ஹம் ரொம்ப அதையும் அதிகமா என்ன
கோம் ஆனா அத மேக்சிமம் அத ந அவாய்ட் பண்றதுதான் தொப்ப
உஹம் ஏன்ன இப்போ பசங்க கொஞ்சம் வளந்துட்டாங்கனா நம்ம பேச்சு கொஞ்சம் இது சாப்டா கூடாதுன்னா அத கேக்க மாட்டாங்கல்ல அதனால சொல்ல வரே நம்ம இது
ஊம் ம் இங்க அப்பியெல்லா கெடையவே கெடையாது இங்க அதெல்லா கெடையாது இதுதா இதுதா அவ்ளோதா கேட்பே அவுங்க விருப்பத கேட்டுக்குவே அத ஆல்டர்னேட்டிவா செஞ்சு குடுப்பேனதவிர ஒடனே எல்லா செஞ்சு குடுக்க மாட்டே
உம் உம் ஆமாங்க தோழி அவுங்க இதுக்கு செஞ்சு தரேன்னா செஞ்சு தரேன் தருவே இப்ப தருவேன் அப்டின் சொல்லிட்
ஒடனே கே செஞ்சு குடுக்க ஆரம்பிச்சுன்னா ஓ நம்ம கேட்டா ஒடனே கெடைச்சிரும் போல இருக்கு மென்டாலிட்டி அவுங்குளுக் வந்துரும்
அஹ் தோழி வேற ஒண்ணுல்லா தோழி சேரிங்க தோழி உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப மிக்க நன்றி தோழி மீண்டும் இன்னொரு இணைப்புலா நம்ம சந்திப்போம் தோழி நம்ளுக் குடுத்த நேரம் முடிஞ்சது நா கட் பண்ணிக்கிறேன் தோழி இருங்க
உஹம்